ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குதுங்க கேக்குதுங்க ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
உம் உம் நல்லா இருக்கேங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுங்க
சரிங்க சரிங்க பசங்கள்ளா எப்போ வருவாங்க
ஆ ஆ ஈவினிங் வரதுக்கு அஞ்சு மணி ஆயிருங்க
ஓ சே சரிங்க எனக்கு நாலு மணிக்கு வருவாங்க கொஞ்சோ நேரோ அதுக்கப்பறோ போயி பசங்கள கூப்பட போனு
ஆ ஆ அ பக்கத்துல ஸ்கூல்ருக்கா ரொம்ப தூரம் போகனுமா
இல்ல கொஞ்சோ தூர தா
கொஞ்சோ ஆ
உம் பேருந்துல தா போவாங்க நா இப்போ மெயின்ல கொண்டு போயி விடணு அங்க இருந்து மட்டு கூட்டிட்டு வருவே பஸ்ல வந்து இறங்கிருவாங்க அங்க போயி கூட்டிட்டு வரணு
அப்டியா சேர் சேர் சேர் உம் அது தரக்கு நேரம் போயிருணு அது பஸ் வர்றதுக்குள்ள அது
ஆமா எங்ளுக்கு இது குடுத்துருப்பாங்க இந்த டிராக்கர் மாரி இருக்கு பஸ்ல அதனால நம்ம அத மொபைல்ல பாத்துக்கலா
ஆஹ அந்த வசதி நல்ல வசதி ஆய்ச்சே
ஆமா அத பாத்துட்டு தா நா போவே எப்பேமே கொஞ்ச பக்கத்துல வந்தோனா ஓகே இப்ப போனா கரெக்டா இருக்கு
உம்
அப்டின்ட்டு கெளம்பிடுவே
சேரி சேரிங்க இங்க எல்லா இந்த மாரி வசதி இல்ல ஹ எங்க பசங்கல்லா சின்னது அரை மண் நேரம் முன்னாடியே பஸ் ஸ்டாப்ல போயி நிக்கணு வெயில்ல இந்த மாதிரி இருக்கு ஆ நல்ல வசதிதா இதல்லா
அதா அத பாத்துப்பே பாத்துட்டு எனக் தெரியுல்ல பக்கத்துல வந்துருச்சு ஓகே இப்ப கெளம்னா கரெக்ட்டா இருக்குன்னு சொல்ட்டு கரெக்ட்டா போவே நா போவே கரெக்ட்டா இறங்குவாங்க
உம் ரொம்ப நல்ல வசதி தாங்க
அது இங்க நெறய நிக்கவு முடியாதுங்க எல்லா ஸ்கூலு அதே டைம் தா விடுவாங்களா ஃபுல்லா கூட்டமா இருக்கு
ஸ்கூல் நேரோ ஒரே நேரத்துல எல்லா பஸ்ஸீ வர்துனால ரொம்ப டிராஃபிக்கு ஆயிருது
அதுதா பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு அதுலல்லா பசங்க ஜாஸ்தியா அவுங்க வரும்போதெல்லா எங்க வண்டியே நிப்பாட்ட முடியாது எடுக்கவு முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால பசங்க வர்ற டயம்க்கு இல்ல பைய பைய பெரிய பையந்தானா அதனால அவே நடந்து கூட்டிட்டு வந்துருவா கொஞ்ச தூர வந்ததுக்கு அப்பறம் கூட நா ஏத்திட்டு வந்துருவே
உம் அது சின்ன பசங்க கூட்டுட்டு ரொம்ப கஷ்டந்தாங்க அந்த ரோடு கிராஸ் பண்ணிட்டுதா வ ரதுலா ரொம்ப ரிஸ்க்கு தா எங்கதுல வந்து மெயின்லயே இருக்கு நாலு சால வந்து ரோடு வந்து ஜாயின் ஹ சேர்ற மாதிரி இருக்கு
ம்
அப்ப என்ன ஆகுன்னா ஒரு வண்டி கூட ஓண்ணு கூட ஸ்லோவே பண்ண மாட்டாங்க அவுங்கவுங்க வேக வேகமா போவாங்க ரோடு கிராஸ் பண்றவங்க கொஞ்ச நின் நின்னு போவும்ங்க அந்த மாரிலா நெனை நெனைக்கவே மாட்டாங்க ரொம்ப ஸ்பீடா போவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரோடு கராஸ் பன்றதல்லா
ப்பா எல்லா அப்டித்தானே அவுங்ளோட வேலையதா பாப்பாங்க பக்கத்துல யாரு இருக்கா பாத்துப்போவோ அதெல்லா இது பண்ண மாட்டாங்க அவுங்க அவசரத்துக்கு தா நம்ம கரெக்ட்டா போனாலுமே நம்ம சரியாதா போவோ ஆனா பக்கத்துல உள்ளவங்க நம்மள இது பண்ண மாட்டாங்க நம்ம ஒழுங்கா போனாலு நம்ம போற மாரிதா இருக்கு
உம் இப்ப இ பைக் அந்த மாதிரி எல்லா வந்துருச்சுயில்லையா சவுண்ட கேட்க மாட்டேங்குது த வண்டி சவு சவுண்ட் வர்றது கூட கேட்க மாட்டேங்குது பின்னாடி இருந்து வண்டி வந்தாலு முந்தி வந்து வண்டி போறப்ப வந்து பின்னாடி ஒரு வண்டி வந்துச்சா டூ வீலர் வந்தா ஒரு சவுண்ட் கேக்கு அந்த மாதிரி இ பைக்கெல்லா சவுண்ட் இல்லாம இருக்கில்லையா எதுவுமே கேக்க மாட்டேங்குது அமைதியா வர்ற மாதிரி ஆயிடுது அது இ பைக் வந்து பெட்ரோல் இல்லாம இது கரண்ட்ல ஓ ட்ற மாதிரிதாங்க அந்த வண்டி வண்டி இருக்கு அது எப்படிங்க சார்ஜ் பண்ணி வெக்கணுமா உங்கிட்ட இருக்க அந்த வண்டியே அந்த
இத்தன மண் நேர சா ஆனா கரண்ட் அதிகமா ஆகுங்க அதுக்கு எங்க அக்கா எங்க அக்கா வீட்டு பக்கத்துல அவங்க காரு காரே வந்து கரண்டு அந்த எலக்ட்ரிக் காரு அவங்க சார் ஆமா ஆமா சார்ஜ் போட்டு வெப்பாங்க போல அவங்களுக்கு பில்லு வந்து பத்தாயிருவா வந்துருக்குதா ம் அதுதா பத் தாயிருபா அது சொன்னா பத் தாயிருவா வந்திருக்கு பத்தாயிருவா வந்திருக்குனொனே ஏ அவ்ளோ எதுக்கு வருதுன்ன ஒன்ன இந்த மாரி காருக்கு சார்ஜ் போடுறாங்க அதனாலதா வந்துச்சு அதுக்கு அதா நானுமே சொன்னே இதுக்கு பெட்ரோலே போட்டுட்டு போயிர்லா போல எதுக்கு இது தேவையா
அது கார் வைக்கிறதுக்கு ஒரு எடத்துக்கு வாடகை குடுக்கணு அது கார் மெயிட்டன் பண்ணணு அது பதிலா கார் வாங்காமே இருந்துர்லாம் போலியே
இல்ல உண்மைதா ஏன்னா மெயின்டென் பண்ண நாங்களே அதுக்குதா கார் வாங்கணுன்ட்டு வாங்கறதே இல்ல ஏன்னா வாங்குனா அத ஒழுங்கா மெயின்டென் பண்ணணு அது இல்லாம கார் பார்க்கிங்க்கு தனியா காசு குடுக்கணு
ஆமாங்க அ எங்க வீட்லயு சொல்லுவாரு கார் எல்லா எல்லா வீடுகல்லயு கார் இருக்கு கார் வாங்கணுனு சொல்லிட்டே இருப்பாரு நாந்தா சொல்வே ஃபோன் பண்ணா என்ன துக்காக உங்களுக்கு தேவ என்ன தேவையா இருக்கு ஏ சி காரா நான் ஏ சி யா அ ரெண்டு பேர் உக்க நாலு பேர் உக்காந்து போறதா எட்டு பேர் உக்காந்து எல்லா வெரைட்டிலு கார் கெடைக்குது நம்ம ஏ வாங் கி வாசல்ல நிக்க வெச்சு அதுக்கு மெயின்டென் பண்றதுக்கு செலவு பண்ணுனு சொல்லிட்டே இருப்பே
உண்மதா இப்ப நம்ம அடி க்கடி வெளியில போறோனா ஓகே வாங்கிக்லா ஏனா நம்ம அடிக்கடி புக் பண்ணி புக் பண்ணி போறதுக்கு வாங்கிட்டா நமக்கு கம்மியாகு அப்டிங்ளா நம்ம போறதே மாசத்துக்கு ஒருக்கையோ ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கையோ அதுக்கு ஏ வாங்குவானே
ஊருக் போற அவசிய இருந்தாதா வாங்கனு இல்ல ஒரு சில பேர் வந்து ஆஃபிஸ் ரொம்ப தூர இருக்கு தெனமு வந்து பஸ் ல ட்ரெயின்ல போக முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வச்சுக்கலா
இல்ல எங்க கொழுந்தனார் அப்படிதா வாங்குனாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதோ உக்கார ஏதோ பைல்ஸ் ப்ராப்ளமோ ஏதோ ஒண்ணு இருந்துச்சு அதனால அவங்களால ரொம்ப தூர வண்டி ஓட்டிட்டு போக முடில அதனால கார் வாங்னாங்க ஏன்னா கார்னா கொஞ் சோ அந்த குஷன் மாரி போட்ருக்காங்க உக்கார்றதுக்கு போட்டுட்டு உக்காந்து மெதுவா போயில்லா வண்டினா ரொம்ப தூர போகனுல்ல ரொம்ப ஹீட் ஆயிரும்ல ஒடம்பு இடுப்பு வலிக்கு அதனால வாங்கிக்கிட்டாங்க
அந்த மாரி தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கலா இப்ப அதிகமா ஓர் வீடுகள்லயு இந்த மாரி ஒரு டூ வீலர் ரெண்டு கார் ஒண்ணு அந்த மாரி வாங்கி வெச்சா ரொம்ப பொல்யூஷன் தான ஆகுது ஊர்ல ம்
ப இங்கெல்லா பரவால்ல செல எடங்கள்ல போகும்போது அப்டி பொகையா அது ஒவ்வொரு வண்டினு நெனை க்கிற அந்த வண்டி அவங்க இந்த சர்வீஸ்ல்லா கரெக்ட்டா விட்டு இது பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்கன் நெனைக்கிறே அதனால ஒவ்வொரு வண்டி வரும்போது அவ்வள பொக வருது
ம்
நம்மலால பின்னாடியே போகவே முடியாது அந்த அளவு க்கு அப்பா ரொம்ப மோசமா இருக்குது
இந்த ஆட்டோ தாங்க அந்த மாரி ரொம்ப இதா இருக் ஆட்டோ பின்னாடி
அது அவங்க இல்ல அது அவங்க கரெக்டான டயத்துக்கு சர்வீஸ்ல்லா விட்டு ஒழுங்கா வச்சிருக்கணு அது பண்ண மாட்டேக்கறாங்க அதனாலதா அப்டி வருதுன் நெனைக்கிறே
ம் இப்ப சேராட்டோல்லா உங்க ஊர்ல இருக்கா இல்லயான்னு தெரியல இங்க வந்து ஆ சேராட்டோ வந்து அவங்க ஓட்டுறவங்க வந்து ரோட்ட பாத்தே ஓட்ட மாட்டேங்கறாங்க யாராச்சும் தெருவுல சைக்கில போறவங்க நிப்பாட்டிருவாங்களா அத கை கா ச்சா ஒடனே நிக்கணுங்கற மாரி ஓரமாவே பாத் ட்டே போவாங்க பின்னாடி டூ வீலர்ல போறவங்க பயந்துட்டே போவாங்க எப்ப அந்த ஆட்டோ நிப்பாட்டுவான்னே தெரிய மாட் டேங்குது அதனால ரொம்ப ஆக்சிடென் விபத்து எல்லா நடக்குது இல்லையா எங்க ஊர்லல்லா ரொம்ப நடக்குதுங்க அது
இந்த உண்மை இப்ப எல்லா ஏரியா எல்லா எடத்துலயுமே அப்டிதா இருக்குது அததா சொல்றேல நம்ம ஒழுங்கா போனாலுமே ஒரு பயத்தோட தா போக வேண்டிய இருக்குது அது சின்ன பசங்கட்ட இப்ப வண்டி குடுக்குறாங்க தெரியுமா அதெல்லா நெஜமா சொல்றே அதெல்லா மோசோ ஆனா அத பாக்கும்போது சி இதுங்கள சொல்ல கூடாது அவங்க பெத்தவங்கள சொல்லணும் அப்டினுதா நா திட்டிட்டு வருவே ஏன்னா நம்ம ஒழுங்கா போவோ ஒழுங்காவே போகவே விட மாட்டாங்க
ம் ம் அந்த பசங்களுக்கு என்ன தெரியும் வண் வண்டி வந்து கையில கெடைச்சிட்டா அவங்கள புதுசா இருக்கு அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ற இதும் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு ஆசையா ஓட்டிட்டு போறா ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு போறாங்க
அதுதா அவ்ளோ வேகோ இருந்தாலும் ஆக நா ஏ பையனுக்கு சைக்கிளே நா அதனால தா வாங்கி குடுக்காம இருக்கே ஏன்னா வாங்கி குடுத்தா அவன் ஒரு ல்ல இருக்க மாட்டா அங்க இங்கயோ ஓட்டிட்டு போவா நமக்கு நிம்மதியா இருக்க முடியாது எங்க போனானே தெரியாது அதனாலதா வா அப்பா சாமி
ம்
கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்பறோ
இருக்கிறது கரெக்ட் தா இப்ப உங்க பையே வந்து ஏழாவது படிக்கிறான்னு சொன்னீங்க இல்லயா அந்த வயசுல வந்து ஒரு ஏழாவது எட்டாவது போறப்பவே அவங்கள பழக்கி படுத்து விட்னும் இப்ப சைக்கிள்ங்கறது வந்து ந்து ஒண்ணும் அவ்வளவா அடிபடாது கொஞ்சோ பழக்கிட்டோம்னா
அது பொறும இருக்கணுலங்க இப்ப ஏ பையனை பத்தி எனக்கு தெரியதல்ல அவே பொறுமையா ஓட்ட மாட்டா அவ வந்து வேகமாதா போவா ஒழுங்கா போமாட்டாங்கிறதுனால தா நா குடுக்க மாட்டே ஓ நீ என்னைக்கு எந்த விஷயத்தையும் பொறுமையா நீ என்னைக்கு பண்றியோ அதுக்கப்பறோ நீ கேளு நா வாங்கி தாரே
ம்
ஏன்னா பசங்க கூட சேந்துட்டு இந்த போட்டி போடுறது சைக்கிள் ஓட்டுறதுல அதெல்லாந்தா எனக்கு நஜமாவே எனக் பயமா இருக்கு
ம் ம்
ஏனா நம்ம அவ ஒழுங்காவே வந்தாலு நா சொல்றல வண்டியே நம்ம ஒழுங்கா ஓட்னாலு ஏத்தாப்ல வர்றவங்க ஒழுங்கா வர மாட்டேக்கிறாங்க பசங்களுக்கு என்ன தெரியு
தெரியாது தெரியாது அது கரெக்டு தா நீங்க சொல்றது கரெக்டு தா இருந்தாலு பய போகு நீங்க ஒரு பக்க வந்து அந்த மாதிரி நெனைக்கிறோ அது சின்ன வயசுல அத பழக்கிட்டோம்னா பெரியவ ஆனா டூ வீலர் ஓட்டுறது அந்த பயோ இல்லாம இருக்கு அது வந்து நீங்க
மே பக்கத்து வீட்ல அந்த பைய அவ ஃப்ரெண்டு இருக்கா அவன்ட சைக்கிள் வாங்கிட்டு கடைக் கெல்லா போயிட்டு வருவா அதெல்லா போறா எனக் பசங்க கூட சேந்து சைக்கிள் ஓட்னான் வச்சுக்கோங்க அத அந்த வீலிங் பண்றது அதெல்லாம் பண்றத பாக்கும்போது எனக்கு இவனு அந்த அந்த பசங்க கூட எங்க தெருல அந்த எல்லா பசங்க இருக்காங்க பண்றாங்கப்ப பாத்துட்டே
ம் ம்
சேந்தா இவனு அத பண்ண ஆரம்பிச்சிருவானோனு எனக்கு ஒரு பயோ தேவைக்கு ஓட்டு அதா தேவைக்கு ஓட்டுந்தா இப்ப கடைக்கு போனா அந்த பையன்ட்ட வாங்கிட்டு போறா கடைக் போய்ட்டு வரசொன்னா போயிட்டு வந்துருவா அதெல்லாமே ஓகே தா
இல்ல நல்ல கணக்கு பாத்தல்லா கொண்டு வந்துருவாங்களா நீங்க சொல்ற சாமா வந்து கொண்டு வந்துருவாண்ணா பரவாயல்லயே ம்
சில அதுக்காகவே அவங்க அப்பா பரவால்ல அனுப்பு அவ கணக்கு பாத்து கொண்டு வர டு நம்மல்லா போலையா நா ஃபஸ்ட்லா அப்டி தா யோசிப்ப ஏனா கரெக்ட் டா இது பண்ண மாட்டா அவங்க அப்பா அனுப்பு நம்மல்லா சின்ன வயசுல போதான செஞ்சோ நமக்கு யார் சொல்லி குடுத்தா
ம்
அதனால அனுப்பி இப்ப கரெக்டா கணக்கு பாத்து இவ்ளோமா தயிர் பாக்கெ இவ்ளவு தக்காளி இவ்ளவு இவ்ளோ மிச்சொ அப்டின்னு சொல்லிட்டு கையில வந்து குடுப்பா
ம் எனா யாருமே கையில வந்து காசு வச்சுக்கறது இல்லயே எல்லாமே ஃபோன் தான எங்க போனாலு கு பெ அந்த ஃபோன் பே அந்த மாரி தான பண்றோ இது கணக்கு பாக்குறதே ப பசங்களுக்கு இந்த காலத்து பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு நூ ரூவா குடுத்து செலவு பண்ணி என்னன்ன செலவு பண்ணீங்க சொல்லுங்கன் சொன்னா நா அது கூகுள் பே பண்ணிட்டம்மா ஆ மே அந்த மாரி சொல்லிறாங்க கையில காச வாங்கிட் போய் செலவுபன்ற பழக்கமே போயிடுச்சு இப்ப
ஆனா அப்படி செலவு பண்ணாதா நம்ம எவ்வளவு செலவு பண்ணோனு தெரியு தெரியுமா இது எவ்ளோ பண்ணோனே தெரிய மாட்டேங்கிது அது வாட்டு போய்கிட்டே இருக்கிற மாரிதா இருக்கு
ஆமா ஆமாங்க பெரியவங்களுக்கு அந்தே மாரிதான ஆகுது ம் கணக் இல்லாம போயிருது இல்லையா கையில இருந்து எடுத் டுத்து குடுத்தாதா இவ்வளவு ஆகுதா இந்த இந்த ஜாமான் வாங்குறிதுக்கு இவ்வளவு கொடுக்கணுமாங்க மாதிரி தோணு இது வந்து நம்பர் தான போன்ல வந்து நம்பர் போட்டா ரூபா போயிருது இல்லையா ம்
சரிங்க சிஸ்டர் முடிச்சுக்கலமா
ஆ சேரிங்க நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப பேசுங்க சேரிங்க வச்சரேங்க ம் சேரி நன்றி